வணக்கம் தோழ கேக்குதுங்களா நான் பேசுறது நான இப்போ என்ன தலைப்பு உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற அப்படின்னா இந்த கல்லூரி காலங்கள நம்ப பண்ண சேட்டைகள் அதாவது இப்படி சொல்ல அதாவது கல்லூரி கால அல பறைகள் அப்பல்லா என்ன கல்லூரி கால இந்த கல்லூரி வாழ்நாள் அப்படின்னு சொல்லலா கல்லூரி வாழ்நாள் சப்டனு சொல்லிக்கலா சரிங்களா ஆ அப்படி கூட சொல்லிக்கலா ஆக்சுவலாக அன்னைக்கு வந்து நானு ரெண்டு கல்லூரியில் படிச்ச ஏக்சுவ்லா எனக்கு ரெண்டு விதமான அனுபவங்கள் இருக்குது ஏ அது ம்வா ம் முதல்ல படித்த இது தா எனக்கு வந்து ரொம்பவு மறக்க முடியாத அனுபவம் இரண்டாவது படிக்கிற போது அந்த அளவுக்கு சி சீரிஸா இல்ல ஏனா அது ஏஜ் ஃபேக்ட்ரா எனனனு தெரியல எனக்கு பட் முதல்ல படிச்சது தான் வந்து அத பேச்சலர் டிகிரி படிக்கிறப்ப தான் வந்து ரொம்பவு வந்து தமாஷாக இருக்குதுன்னு வச்சுக்கோயேன் எனக்கு ரொம்ப என்ஜாய் பண்ண ஆக்சுவலா அந்த காலங்களை வந்து என்னால மறக்க முடியாது இப்ப கூட வந்து அந்த இரநூத்தம்பது கிலோமீட்டர் டிஸ்டென்ஸ்ல படிச்ச அதனால அத அந்த ரோடு வழியா நா போகிறப்ப எட்டிப் பாப்பாங்க அதனால திரும்பி பாக்காம அந்த இருக்கிவே முடியாது அந்த இடத்துல ஒரு பத்து கிலோமீட்டர் முன்னாடியே என் கழுத்து அந்த பக்கம் திரும்பிக்கு அது போய் அது ஒரு பத்து கிலோமீட்டர் அந்த பக்கமே திரும்ப திரும்பவே திரும்பாது என் கழுத்து ஏ அப்டினா அந்த இடங்கள்லா வந் சனி ஞாயிறுகெல்லா வந்து நாங்க வந்து சுற்றி திரிவோ அப்போ அந்த சும்மா இருக்கிறப்போ அந்த அந்த மரங்க எங்கள் மலைகள் எப்போ அப்போ இப்படி இருந்தது இப்போ எப்படி இருந்தது அப்படின்னு நினைச்சி பார்க்குறப்போ வந்து ஒரே ஒரு பிரமிப்பாக விப்பற்றற மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த மாதிரி எதை வந்து கல்லூரி போய் மிஸ் பண்ணிருப்பீங்களா ரோடு பார்த்துட்டே போவ நானு பார்த்துட்டே போவ பார்த்துட்டே வருவ அந்த அ ஆட்டோமேட்டிக்க எனக்கு ஏர் ப்ரோ போட்டு இருப்பாங்கஎடு எடுத்து அந்த ஜன்னல் ஓரம் எட்ட எட்டி பாத்துட்டுஅந்த காலேஜ் பில்டிங் தெரியுாது கேட் எப்படி இருக்கு முதல் இருந்தத யாருன்னு பார்த்துட்டே போவ அது ஒரு ஏக்கமாக இருக்கு ஒரு மாதிரியான ஒரு ஏக்கம் அது எப்படி சொ்கிறதுதுனே தெரியல எனக்கு அனக்கா கழுத்து வந்து அந்த திரும்பிக்கும் அந்த அந்த ஒரு இருபது நிமிஷம் அந்த பஸ்ஸு போகதுக்கு அந்த பழைய நினைங்கள் வந்து அப்படியே போய்க்கிட்டே இருக்கும்
போயிட்டே இருக்கு ம் ம் உண்மதா உண்மதா எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு நானு ஒரு கல்லூரியில தான் படிச்ச எப்படினா நாங்க படிக்கும் போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட கொரோனா காலகட்டங்கள் அத பாத்தீங்னா ரெண்டு ண்டு வருடோ காலேஜ் போன ரெண்டு வருடோ கோரோனா காலோ போயிடுச்சு
உம்
உண்ம ரெண்டு வருஷோ வந்து உண்மையில ஒரு மறக்க முடியாது சொல்லப்போன அந்த பண்ணாத அலப்பறே இல்ல காலேஜில் பண்ணாத ராவடி இல்ல ஃபஸ்ட் இயர்லயே பார்த்தீங்கன்னா ஃபேனை உடைக்கிறது கண்ணாடி உடைக்கிறது அந்த மாதிரி பண்ணி மாட்டணும் கிளாஸ் ரூம்ல கேக்கு வெட்டி கேக் எல்லா எடுத்து அடிச்சு செவுத்துல எல்லா பறவிடுச்சு பெல் அடிச்சட்டாங்க ஸ்டாப் வந்துட்டாங்க அதெல்ல மாட்டிக்கிட்டோம் கிளாஸ் சாப்பிட்டு மாட்டனோம் பொண்ணுங்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒரு இது இருக்குது எங்க பசங்க பொண்ணு கிட்ட பேசி மாட்டுறது இது மாதிரி நிறைய அளப்பிறகு இருக்கு சொல்லப்போனா மெயின்னா சொல்லப்போனா அதான் சொன்னது கேக் வெட்டுறது எடின்னா எங்க கிளாஸ் எங்க ஸ்கூலில எங்க காலஜில பாரீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் இந்த மாதிரி கேக் வெட்டக்கூடாது பொண்ணுகலோட பேசக்கூடது மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறைய ரரிசிக்ஸ் இருக்கு என் காலேஜ ஏன்னா போ என் ஃப்ரெண்டுக்கு பர்டேன்னு சொல்லி வெளியிலருந்து கேக்க வாங்கிட்டு வந்துட்டோ வாங்கிட்டு இது அந்த லெவன் லெவன் ஓ கிளாக் பிரக் ஒன்னு இருக்கும் அதில் கரெக்டாக கேக்கு கேக் வெட்ட ஆரம்பிோம் வெட்டபோது பார்த்தீங்கனா டைம் ஆகிடுச்சு பெல் அடிச்சிருச்சி கரெக்டாக கத்தி இது கத்தி வைக்கிறாங்க இதில் கேக்கில வெளிய எடுச்சுருச்சு நம்பனா கம்மனா இருப்பானா எடுத்து அ கேக்கெடுத்து சொப்புனா அவ மூஞ்சு அடிச்சிட்டாங்க அ மூஞ்ஞெல்லா கேக்கு பின்னாடி போர்ட் எல்லா கேக்கு எல்லா புல்லா செதரிடிடுச்சு கேக்கலாமே பெல்லடிச்சுட்டாங் சார் வாஸ் டெப்ஸ் ஏறிட்டு இருக்காரு எங்களால என்ன பண்ணே தெரல என்ன பண்ண அந்த அந்த கேக்கெலா அப்படியே அள்ளி ஏ கபோர்ல போட்டுலாக் பண்ண அந்த கிளாஸ் கபோடு லாக் பண்ணிட்டோ யாருமே கபோடுல ஓபன் பண்ணவே இல்ல ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறோ என் கிளாஸ் மேம் ஓபன் பண்ணாங்க
உம் ஆ
இப்ப மேம் குடு குடுணுன்னனு வெளியில போய் வாந்தி எடுக்க ஆரம்பிச்சுடாங்க அதுக்கப்புறோ யார்ரா பண்ணது என்னடா பண்ணாண்னு சொல்லி விசாரிச்சு அப்ப நாங்க தா பண்ணான்னு சொல்லி எந்திரிச்சு நின்னு பண்ணாங்க யார்எல்லாரு அப்பாலேஜி எழுதி கொடுத்து பேரன்ட்ஸுக்கு போன் பண்ணி சொல்லி இந்த மாதிரி நிறைய அளவாரம் பண்ணட்டா சொல்ல போனா
ஆக்சுவலா நாங்க என்ன பண்ணுவோ அப்பிடின்னா ஹாஸ்டல்லருப்பன் சனி ஞாயிறு வந்து லீவு எங்களுக்கு அப்ப வந்துடுவோ எங்க என்ன பண்ணறதுன் தெரியாது ஆக்சுவலா இப்பலா வந்து ச வ ஆல்டர்னேட் சனிக்கெழமலா வெக்கிறாங்க அப்பலா வந்து கம்ப்பல்செரி வந்து எப்டினா சாட்டர்டே சண்டேனா ஆஃப் ஃப்ரைடே வந்து ஒரு மூணு மணிக்கே வந்து ஃபன் மூடு வந்துரு அதாவது அதுக்கப்புறோ வந்துட்டு இதோட திங்கெழம தா தான்ற மாரி ஒரு மூடு வந்துருனுவச்சுகோயே ஆ நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பேட்சு பேட்சாக பிரிவாங்க ஆ நாங்க எங்க கேங்கு என்னாங்கன்னா அந்த குட்டி குட்டியா இருப்போ அந்த ஆள் வேயிட்டுக்கு ஏத்த மாரி சின்ன சின்ன பசங்களா இருப்போ அவங்கல்லா தனியா சேந்துக்குவோ தனியா சேர்ந்துட்டு என்ன பண்ணுவோ அந்த அப்ப வந்து அந்த குச்சிக்கெழங்கு நறையா போட்டிருப்பாங்க என்னடி அந்த பின்னாடி வந்து அந்த குச்சிக்கெழங்கு சொல்லுவாங்கல்ல அது வருது என்ன என்னது பேர் சொல்லுவாங்கல்ல அது என்ன கப் ப்பகெழங்குங்களா அது என்ன சொல்லுவாங் மரவள்ளிக்கெழங்கு ஆக்ஸுலா அ, மரவள்ளிக்கெழங்கு சொல்லுவாங்க அத நாங்க என்ன பண்ணுவோ த ஹாஸ்டல்ல தண்ணி குடிக்கற்துக்கு ஜாரு வெச்சுருப்பாங்க. அத எடுத்துட்டு போலா அது மட்டுந்தா எடுத் த்துட்டு போக முடியு தண்ணி குடிக்கற்துக் ரூம்ல போய் தண்ணி குடிக்கற்த்காக எத்துட்டு போவாங்க பசங்க. அது தூக்கிட்டு போயிட வேண்டியது தூக்கிட்டு போய்ட்டு மலைக்கு மே பின்னாடி காம்பவுண்டு குதிச்சு அ அந்த குச்சிக்கெழங்க பறிச்சு இந்த க கலைய உருவிட்டு அந்த கெழங்க பறிச்சு அது புல்லு வெட்டி போட் டு தீப்பெட்டு பொகத்தி அத அவுக்கிறது அவுச்சி சாப்பறது. இது நாங்க என்ன பண்ணுவோ அப்டினா எடுத்துட் போறப்போ போயிடுவோ அது ஜக்க திருப்பி அந்தந்த அந்த தே, ஜக்க திருப்பி கொண்டு வர முடியாது அப்ப என்ன பண்ணுவோ மண்ண போட்டு நோண்டி பொதச்சிருவோ
உம் உம்
வந்து மண்ண போட்டு போறது ஒரு அஞ்சாரு ஜக்கு மண்ண போட்டு பொதச்சுட்டோ அந்த எட்த்துல நாங்க அப்பறோமேட்டிக் க கவுன் ன்னா பண்ணி எடுக்கிறது பாத்தா ஜக்கு கம்மியாக இருக்குது எங்கடா போச்சு எங்கடா போச்சு எங்கடா போச்சு அப்டின் சொல்லிட்டு பாத்தா ஜக்கு காணு அப்றமேட்டு வந்து போட்டு குடுத்துட்டன் அந்த மாரி இவன் து மரவள்ளிக்கெழங்கு சொல்றாங்க அப்டின் சொல்ட்டு யார் போறங்க அப்டின் சொல்ட்டு நோட் பண்ணி நாங்க எல்லா இந்த பொடுசுங்களாட்ருப்போ எல்லா சின்ன சின்ன வண்டுகளா இருக்கு, இந்த வண்டுகல்லா எங்க போகுதுன்னு சொல்லி பின்னாடியே ஒருத்த ஃபாலோ பண்ணி வந்து அதுக்கப்றோ அந்த அஞ்சு ஜோக்க அந்த ப வச்ச வச்சிருந்த அந்த எடுத்து குடுத்தாங்க அப்போ வந்து நிக்க வச்சட்டாங்க எல்லாரையும். ஆஹ் எங்கனா வார்டன் ரூம்ல நிக்க வச் தன் நிக்க வச்டுமே எங்க எல்லா காட்சி பொருள் மாரி பாக்குறாங்க ரெண்டு மண்நேர நிக்க வச்சுட்டாங்க கை கட்டி நில்லுங்க அப்டியே அப்டின் சொல்ட்டு ஆஹ் வ வரவ போறவன்லா பாக்குறா அது அந்த மெஸ் பில் கட்டுற டைம் அது அந்த அதாது மந்த் ஸ்டார்ட்டிங்கில என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு அப்டின்னு இவங்க ஜக்கு திருடிட்டு போய்டாகலாம் அப்டினு சொல்வாரு அப்போ வந்து பாக்கணுமே எங்களுடைய நெலமை பாக்கணுமே அதாது அந்த ரெண்டு மண் நேரம் எங்களுக்கு ஏன்டா இந்த வேலைய பண்ணோ அப்டின்ற மாரி ஆயிடுச் பனிஷ்மென்ட்டெல்லா ஒரு பெருசா இல்ல பட் நிக்கவெச்சசது எங்களுக்கே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணோ அப்டிதா வந்து இருஞ்ச்சுவெய்யே
உம் உம்
உங்களுக்குன்னா வேற ஏதாச்சும்மா.
எனக்கு அதா எனக்கு அந்த மாரி இருக்குன்னு நா சொல்ல போனா. அதாவது ம்ச் எப்படி சொல்றது, அந்த எங்க இதுல பாத்தீங்கன்னா காலேஜ்ல கேர்ள்ஸ் பாய்ஸ் தா ஒட்டுக்கா தா இருக்கு. சோ அப்படிங்கபோது பாத்தீங்கன்னா எங்க. துல நீங்க சொன்ன மாரி அந்த காலேஜ் கட்டடிக்கிறது அந்த மாரிலா நெறையா இருக்கு. பக்கத்துல கேண்டீன் ஒன்னு இருக்கு. அதுல போய் உட்காந்து, கட்டடிக்கிறது. அதே மாரி லைப்ரரிகுள்ள உட்காந்துக்கிறது. மேம் பின்னாடியே வந்து தொரத்திட்டு வருவாங்க எல்லா எங்கடா இருக்கீன்னு சொல்லி மேம் ஃபுல்லா. தொலா வாங்க. போயி தொலையிட்டு வந்து கிளாஸ்ல உக்கரவைகில பெல் அடிச்சுருவாங்க அந்த பேக்குக்கு எங்களுக்கு அந்த பீர்டு பிடிக்கலானா. வெளியில. போயிடுவாங்க இப்ப சுத்த போய்விடுவோ மேமுக்கு தெரிஞ்சிடு அப்படியோட மேம். வெளியில தொரத்திட்டே இருப்பாங்க இங்க தொலவி தொலவி கொண்டு வந்து உக்கார வைப்பாங்க கரெக்டா அஞ்சு நிமசத்துல பெல் அடிசுறு வெளிய திரும்ப ஓடீ போய்டுவோ இந்த மாரியெல்லா நடக்கு. அப்பரமேல் பாத்தீங்கன்னா இன்னொனு என்னதுனா இந்த இன்டர்வெல் ப்ரேக்ல சாப்பாடு எல்லா சாப்டுருவோ அதாவது பாத்தீங்கன்னா எங்க சாப்பாடில்ல நம் பிரெண்ட்ஸ் சாப்பாடு எல்லா சாப்டுருவோ. ய எல்லாத்தையு எடுத்து தெரியாம சாப்டுறது. அப்படியே சாப்பிட்டு எல்லாரு பசங்க நம்ம பசங்கக்குள்ளேயே சாப்டது பிரச்சனை இல்லை என்ன பண்ணீட்டாங்கனா நம்ம பசங்க எல்லா நெறைய. பேரு நாங்க சாப்படுறோ நெனச்சுட்டு எவனு சாப்பாடு கொண்டு வரல அன்னிக்கு கம்மியாதா கொண்டு வந்தானுங்க. நம்ப பசங்க கம்முனு இருப்பாங்களா பக்கத்துல லேடீஸ் அந்த. பொண்ணுங்க பேகலிருந்து சாப்பாடெல்லா தூக்கிட்டு வன்டானுங்க தெரியாம எடுத்து வந்து நாங்களு கவனிக்கவே இல்ல ஒருத்த மட்டு தூக்கிட்டு வந்து வெச்சுநாட்டு இருக்கு தெரியில எங்க நாங்க சாப்டோ நல்லா சாப்பிட்டு எங்க எங்க டிஃப பாக்ஸ் யாருனே தெரில ஒரே பெஞ்சுகுள்ள போட்டு உட்காந்துக்கிட்டோ அப்புறோ லன்ச் பிரேக்கில் வந்து எல்லா பொண்ணுங்கல்லா டிஃபன் பாக்ஸ் டிஃபன்பாக்ஸ் காணோ மேம்ட கம்ப்ளைன்ட் பண்றாங்க மேம் எ டிஃபன் பாக்ஸ் காணோ காணோன்னு அப்பற பாத்தனா அந்த நல்லா படிப்பால்ல அவ பெ அவ பென்ச்சடிலதா எல்லா டிஃபன் பாக்ஸு இருந்ச்சு
ஸ்ஸ்.
அந்த பைய மாட்டிக்கிட்டா நீ தானே சாப்பிட்ட எந்துசு வானு வெளிய கூட்டிட்டு போயிட்டாங்க. எச்சம் இது இதுக்கு பிரின்சிபால் ரூம்க்கு அப்புறமேலூ அந்த பைய பாவொண்டானு சொல்லி ஆப்ரோ நாங்க போய் அந்த பையன நாங்கதா சாப்பிடுனு சொல்லி காப்பாத்தி கூட். அந்த பைய அழுதுட்டு இருக்கா சார் நாங்க சாப்ட். சொல்ல சார் அப்படின்னு.
ஆக்சுவல எனக்கு இன்னொரு காமெடி நான் கிளாஸ்க்கு சொன்ன நா நா நான் ஆக்சுவலா நான் வந்து பி ஜி படிக்குரப்போ என்ன ஆச்சுனா. எனா அங்க எசிஸ்டம். ப்டினா வந்துட்டு சீனியர் ஸ்டாஃப்பு படிப்பாங்க அதாவது சேதாவது நீங்க யாரவ் பிரேக் அவுட் ஆய்ட்டாங்க அப்பிட்னா நா படிச்ச யூனீவர் எப்டினா ஏ ம் ஒரு செமஸ் ஃபஸ்ட்டு செமஸ்ட்ரு செகன்ட் செமஸ் தேடு செமஸ்ட்ரு இது எப்டினா வந்து ஃபஸ்ட் செமஸ்ட்ரு கிளியர் பண்ணாதா வந்து தேடு செமஸ்ட்ருக்குள்ள அப்பியர் ஆக முடியு அட்மிஷ னே எடுக்க முடியு அந்த மாரி இப்ப நீங்க வந்து ஃபஸ்ட் செமஸ்டர் கிளியர் பண்ண முடியல அப்டினா நீங்க தேடு செம்க்கு அப்பியர் ஆக முடியாது அவங்க எப் ப அத கிளியர் பண்றாங்களோ அப்ப தா வந்து த அவுங்க திரும்பி வந்து அந்த இத் ஜாயின் பண்ண முடியு அந்த தேடு செமஸ்ட்ரு அபு, அட்மிஷ
உம்
சூழ்நில அப்டி ஒரு சூழ்நில இருக்கப்போ என்னா பண்ணுவாங்க அப்டினா நம்மளோட வந்துட்டு நம்ம சீனியர்ஸ் நெறைய பேர் படிப்பாங்க. நாலஞ்சு வர்ஷத்துக்கு முன்னாடி சீனியர்ஸ் தா நம்ளோட படிப்பாங்க அ, கிளாஸ்ல வந்து ஒக்காருவாங்க நம்ம என்ன பண்றது அப்டின்னா அ நானு ரௌடின் சொல்ட்டு என்னா பண்றது பின்னாடி பேக் பென்ச்சுக்கு போய் ஒக்காருவே அவங்க என்ன பண்ணுவாங்க தல மேல வந் போடுவாங்க பட்டுனு போய் முன்னாடி போடா அவங்கள சாருன்தா கூப்பட்ணு நம்ம ஸ்டூடெண்ட் மாரி இவில கூப்ட முடியாது பேர் சொல்லிலா கூப்ட கூடாது அவங்க சார் தா சொல்லி கூப்பட்னு ஏன்னா சூப்பர் சீனியர்ல்ல அவங்க ந நா போய் பின்னாடி போய் எடத்த புடிச்சு ஒக்காந்துக்வே அவங்க என்னா பண்ணுவாங்க வருவாங்க வந்தோனே முன்னாடி தல மேல பட்டுனு ஒன்னு போட்டு மின்ன போயா போ அப்டின் னாங்க மின்ன போய் ஒக்கார்ரா மின்ன போய் ஒக்காந்தாலு சும்மா இருக்கமாட்டங்க என்ன பண்ணுவாங்க அப்டினா பின்னாடியா வர அப்டின் சொல்ட்டு சாக் பீஸ் எடுத்து எடுத்து எடுத்து மண்டைலே லொட்டு லொட்டு லொட்டுன் போட்டே இருப்பாங்க அவன்டு ஓங்கி என் பண்ணுவாங்க இந்த பிளாக் போர்டுலயு போட்ருவாங்க அத திரும்பி பாத்தாங்க அப்டின்னா ல்லே ல்லே எனக்கு பின்னாடி நின்டுருந்த முன்னாடி முன்னாடி நம்பகைக்கே வீச்சுபாங்க அவன் தான் போட்டான் அவன் தான் போட்டான் அப்டின்றவாங்க
உம் உம்
ஹ இந்த பீ ஜே வந்து ரொம்ப ரௌவுடிஸ்தானமா இரு ரௌடித்தனமா இருந்தது அவ இ சூப்பர் சினிசா ஒட அளப்பர வந்து தாங்காது அப்பன்ட எப்படியாச்சு வந்து சூப்பர் சிங்கர் வந்து யாரோ ஒருத்தர் கைக்குள்ள போட்டா போது கடைசிவ அடிச்சு பேடிச்சு ஒரு பசங்க கைக்குள்ள போட்டுக்குன்னு அவரோடையே சேந்து சுத் சுத்த வேண்டியது நீங்க சூப்பர் சினியர்ல சேந்துடியல்னா ஒன்னு பண்ணமாட்டாங்கா ஏ உர்ரா அது என் பையன்டா அப்டின்னு உட்ருவாங்க நம்மல
ஆமா அந்த மீசி முருகு படத்துல வரும்ல அந்த மார் தா டே னாஸ் சுதாகரணத்
ஹ ஹ ஹ அதே மார் தா வச்சுகோயன் ஆனா க்ளாஸ்மெட்ட அவுங்களா க்ளாஸ்மெட்டு் தா ஆனா அவங் சூப்பர் சீனியரா இருப்பாங்க அவுங்களா
ஆ, ஹ் ஆஹ் ஹ ஹ சேரி சேரி செ ஆ நம் தொடர்ந்து பேசுவோ ஆ ஆ ம் ம்